தோழி வணக்கம் தோழி
ஆ வணக்கம்மா நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே நல்லாருக்கீங்ளா
நா ரொம்பவே நல்லாருக்கே ஆ கொழந்தைங்களுக்கெல்லா என்ன மொழி பாடம்ல்லா நல்லா பயிற்சி குடுத்துட்ருக்கீங்களா ஏனா சமீபத்துல ஒரு சந்தேகொ கூட கேட்ருந்தீங்க இல்லயா
ஆ ஆமா அ அவ் இப்பப்பா தமிழ் அதாவ்து பள்ளில போய் சேக்கிறோ அப்டின்னாக்கா அந்த பள்ளில ஆ ஆங்கிலம் மற்று ஹிந்தி ஆ க படிக்கணு அப்டின் சொல்றாங் க இன் தமிழ் தமிழ் படிக்கிறது வந்து செறந்ததா இருக்குமா இல்ல அது வந்து ஆங்கிலம் அல்லது ஹிந்தி அந்த மாரி மொழி பெயர்ந்து படிக்கிறது நல்லாருக்கு அப்டின்னு நா கேட்ருக்கே ஒங்கள்ட்ட
ஆ நிச்சயமா நமக்கு வந்துட்டு தாய்மொழிங்கறது நமக்கு ரொம்ப அவசியந்தா அத படி க்கணு அதுலைல்லா எந்த மாற்று கருத்தும் இல்ல நம்ப ஆனா மற்ற மொழிகளு வந்து நம்ப வாழ்க்கைக்கு வந்து ரொம்பவே அவசியமாருக்கு ஏனா நம்ப வந்துட்டு இந்தய கா போட்டி காலத்துல நம்ப ஒரு தமிழ்நாடு லெவல்லயே வந்துட்டு நம்பளால இருக்க முடியாது வேலை நிமிர்த்தமா பல மாநிலங்களு க்கு போறோ இல்ல வெளிநாடுகளோ போய் கூட வேல பாக்குற நெலமை ஏற்படுது அதனால மாற்று மொழியு ரொம்பவே அவசியோ மற்ற மொழிகளு கத்துக்கணு இப்ப நீங்க வந்துட்டு உள்ளான போட்டித் தேர்வுக்கு தா எதிர்காலத்துல ப்ப பயிற்சி குடுக்க போறே அப்டிங்ற பட்சத்துல பரவால்லன்னு நீங்க இருந்துட்லா ஆனா ஒரு தேசிய அளவிலான போட்டி தேர்வுகள் நுழைவுத்தேர்வுகள் இதெல்லா பண்ணுங்கம் போது நமக்கு வந்துட்டு ஹிந்தி அவ சியோ அப்ப நம்ப ஈஸியா அந்த எக்ஸாம்லல்லா பாஸ் பண்ட்டு போலா நீங்ளே பாத்தீங்னா வ சிங்ளே இந்த ரயில்வே வேலைல்லா வந்து ட்டு அதிகமா வட இந்தியர்கள்லா இருப்பாங்க நம்மாளுங்க கொஞ்சமா தாருப்பாங்க இதுக்கு கார்ணோ என்னன்னா அவுங்கல்லா வந்துட்டு ஈ சியா அவுங்க மொழிலே கொஸ்டின் இருக்க வய்சு அடிச்சுராங்க இப்பதா நமக்கு சமீபத்துல சில தேர்வுகளுக்கல்லா தமிழ் குடுத்திருக்காங்க ஆனால மற்ற மொழியு த்துக்கறது அவசியோன் நா நெனைக்கிறே
ஆமா இப்ப பாத்தம்னா இப்ப நம்ம ஊர்ல இருக்கும்பொழுது நம்மளோட தமிழ் வந்துட்டு கொஞ்சோ வந்து பரவால்ல நம்ம பேசிக்கிறதுக்கு எல்லாரு சரியாதா இருக்கு ஆனா நம்ம வந்து இப்ப வெளிநாடு வெளி இடங்களுக்கு போறோ அப்டின்னா இப்ப அடுத்த மேல்படிப்பு போறோ அப்டின்னா தமிழ வச்சுக்கிட்டுமே ஒன்னு பண்ண முடில அப்டின்னு என்னோட தோழியோட பொண்ணு வந்து சொல்றாங்க ஏன்னா தமிழு அவுங்க தமிழ் மீடியோ தமிழே கத்துக்கணுன் சொல்லிட்டு தமிழே போட்டாங்க பள்ளிக்கூடத்துல இப்ப என்னன்னா வந்து அவுங்களுக்கு வந்து ரொம்ப செரமமாருக்கு அப்டின் சொல்றாங்க
நிச்சயமா அதனாலதா சொல்றே மற்ற மொழிகளு கத்துக்கணு ஆங்கிலத்திலயு வந்துட்டு சரளமா பேசுறாங்ளா இல்லயான்றத அடுத்து ஆங்கிலத்த வந்து படிச்சு புரிஞ்சுக்றதுக்காவது கத்துக்கணு ஏனா வந்துட்டு பாருங்களே ஒரு எடத்துல போய் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணுனா கூட நம்ப கைய பெசஞ்சிட்டு நிக்கிற மா திரி இருக்கு இல்லயா
கண்டிப்பா கண்டிப்பா அதாது அலுவலகங்களுக்கு போறோ அப்டின்னா அந்த அலுவலகங்கள்லே பாத்திங்கன்னா ஆங்கிலம் சார்ந்த கேள்விகள தா வந்து நறைய கேக்குறாங்க
நிச்சியமா நம்ம வீட்டுல பேசும்போது சரளமா தமிழ் பேச நம்ம கத்து குடுக்கணு நம்ம புள்ளைங்க நல்லா பேஸ்ணு ஆனா வெளில போனா மற்ற மொழிகள் பேசுறதலயு நம்ம பழக்கோ குடுக்குணு அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மற்ற பயிற்சிகளு குடுக்கறது ரொம்ப அவசியங்க ஒரு தற்காப்பு கலைகள்லா இந்த காலத்துல நீங்க கத்து குடுத்துருங்க இப்ப அவுங்க படிக்கிற ஸ்கூல்லியே தற்காப்பு கலைகள்லா சொல்லி குடுக்குறாங்களா
ஆ ஆமா ஆமா அத பாத்திங்கன்னா வ தப்ப இப்பதா அங்க வந்து ஸ்கூல்ல வந்துட்டு க கம்பு அதாது கம்பு சண்ட இருக்குட்டு இல்லது வந்து அந்த சிலம்பம் சொல்லி தராங்க ம் அத இல்லாம பாத்திங்க அப்டின்னாக்கா கராத்தேவுமே சொல்லி தராங்க ஆனா அதுல வந்து சேந்தே ஏனா என்னோட ஏன் கொழந்த வந்து பெண் கொழந்த அப்டின்றதுனால அது சேந்தா அதுக்கான ஒரு நல்ல அனுபு அந் அதாது நல்ல பாதுகாப்பா இருக்குமா அப்டின்றதுலே எனக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு
நிச்சியமா நீங்க வந்துட்டு எந்த சந்தேகமுமே பட வேண்டா நீங்க கொழந்தைங்களுக்கு கத்து குடுங்க ஏனா அது வாழ்க்கைல ரொம்பவுமே அவசியோ தற்காப்பு கலைகள் தன்னத்தானே பாதுகாத்துக்கிறத்துக்கு அதுவு இல்லாம இப்ப எல்லா நீங்க ஒரு வேலைக்கு போணுனா வெறு படிப்ப மட்டு வச்சிட்டு ஒன்னு பண்ண முடியாதுங்க மத்த திறமைகளுக்குமே வந்துட்டு இப்பெல்லா மதிப்பெண் குடுக்குறாங்கல்ல அதனால வந்துட்டு மற்ற திறமைகள வளத் த்துக்கறதுமே ரொம்ப அவசியோ அது மாரி இந்த செஸ்சூ கேரம் இதெல்லா வீட்ல விளயாட வைங்க ஏனா அதெல்லா பண்ணம்போது குழந்தைங்களுக்கு ஒரு சிந்திக்கும் திறன் வந்து ரொம்பவே அதிக
ஆ ஆமா என்னா நா இல்லனாக்கா நா இப்ப என்ன யோசிக்கிறே அப்டின்னா செஸ்சு விளையாட்றதுலயா
ஆமா
இல்ல வந்து சிலம்பம் சேத்து உடலாமா
நீங்க வந்து சிலம்பம் பள்ளில கத்து குடுங்க வீட்ல அவுங்க வந்துட்டு செஸ்சு எனக்கு ரொம்ப புடிச் ச்சிருக்கு அதுல வந்து நா மாநில அளவுல தேசிய அளவுல போட்டில கலந்துக்குணு அப்டிங்ற ஆர்வம் இருந்தா மட்டு நீங்க அவுங்களுக்கு செஸ் வகுப்புக்கு குடுங்க இல்ல சின் சாதாரணமா குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஆர்வத்துக்காக சொல்லி குடுக் கணுனா நீங்க செஸ்சுக்காக வகுப்புலா சேக்க வேண்டா அவுங்களுக்கு நீங்க வீட் டுலியே விளையாட கத்து குடுங்க நீங்ளே இப்போ வந்துட்டு ஒரு செல் ஃபோன்லியே பாத்திங்னா எப்டி விளையாட்றதுன்லா இருக்கு அப்டி விளையாடுங்க எதுக்காக செஸ் கேரம்லா வந்துட்டு தெரிஞ்சுக்கணுன் சொன்னனா சிந்திக்கும் திறன் ங்க அடுத்து என்ன பண்ணணுங்ற ஒரு யோசிக்கிற திறன் வருதுல
ஆமா நா அதனாலதா நானுமே ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா வீட்ல ரொம்ப சேட்டையும் ஆ அவ பண்ற சேட்டைகளுமே அதிகமாதா இருக்கு அதனால நா என்ன சொல்ற சேர் அப்டின்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சோ அ யோசிக்கிற திறன் வேணு இல்லையா ஆ கொஞ்ச நல்லா யோசிச்சு. செயல்படிய கூடிய திறன் வேணு அப்டின்னா இந்த செஸ் விளையாட்டு விளையாடுறதுனால உங்குளுக்கு யோசிக்க கூடிய திறமைகள் வருது அப்டின் சொல்லி நா பாத்தே அதுல சேத்தி விடலாமா இல்லது இந்த சிலம்பம் அது போல ஒரு விஷயத்துல சேத்தி விடலாமா அப்டின்றதே நா பெரிய கொழப்பத்துல தா இருக்கே இப்ப வரைக்குமே
இல்ல நிச்சயமா நீங்க ஒரு முற உங்க கொழந்தைட்டியு பேசுங்க ஏனா நம்ளோட விருப்பத்த திணிக்க கூடாது நம்ளோட கருத்துக்கள் என்னவா இருந்தாலுமே அவுங்கள்ட்டியுமே ஒரு முற கேட்டுட்டு நீங்க அடுத்து பண்ணுங்க இந்த பயிஞ்சிகளோட என்னன்னா குழந்தைங்களுக்கு வந்து வெளிப்படத்துலல்ல எப்படி பழகணு‌ யார்ட்ட எப்டி தோணு தெரிஞ்சவர்கள்ட்ட என்ன மாதிரி இருக்கணு தெரியாதவங்கள விட்டு எப்படி விலகி இருக்கணு இந்த மாரி விஷயங்களயு நிச்சயமா நம்ப குழந்தைகளுக்கு கத்து குடுக்கணுங்க இந்த காலத்துல
ஆமா ஆமா கண்டிப்பா என்னன்னாக்கா நம்ம வந்து பிள்ளைங்க வந்து பாதுகாப்பா இருக்கணும்ங்கறது ஒரு ஒரு நல்ல ஒரு பயத்தோடதான் நம் செயல்படுவோ எங்க பாத்தாலுமே கொழந்தைங்க பாதுகாப்பா இருக்க இருக்கறாங்களா அப்டின்ட்ரா ஒரு பயத்தோட தா நம்ப அனுப்பி உட்றோ அ அது போல ஐயோ நம்ப வந்து அ சிலம்பத்த சொல்லிக் குடுத்தோ இல்லது ஒரு கராத்தே க்லாஸ் சொல்லிக் குடுத்தோ அப்டின்னா அவங்களுக்கு கொஞ்சோ பின்னாடி காலத்துல கொஞ்சோ எங்காது வெள்ள போறாங்க அப்படிங்கும்பொழுது அது கொஞ்சோ நல்ல ஒத்து கொஞ்சோ பயனுள்ளதா இருக்கு இல்லையா அதையு யோசிக்ற ஆனா அதை விட கொஞ்சோ உக்காந்து யோசிக்கக்கூடிய தெறம வந்து செஸ்ஸ பொறுத்தளவு வருங்க எனக்கு சிலிய விலாட்றத பொறுத்து அவுங்களுக்கு யோசிச்சு செயல்படக்கூடிய தெறம வரும். அப்பிடியு யோசிக்கற அதனால எனக்கு சிறந்த முடிவு
வந்துட்டு முக்கியத்துவோ குடுக்கறது நல்லதுங்கிறது என்னோட சிந்தன ஆ அடுத்ததா பாத்தீங்கன்னா மத்தவங்களோட எப்படி பழகுறதுங்கிறதையு சொல்லிக் குடுங்க அதாவது பாதுகாப்பான ஒரு சூழல்ல இருக்கணு தெரியாதவங்கல்லா எது குடுத்தாலு வாங்க கூடாது கூப்ட்டா போகக்கூடாது அப்டின்னு ஒரு குறிப்பிட்ட வயசு கப் அப்றோ நம்ப குழந்தைங்கள்ட்ட பேச கூச்சப்படாம விஷயங்கள சொல்லிக் குடுக்கணும் அந்த மாரி பெண் பிள்ளைங்களுக்கு ஒரு குறிப்பிட்டது பிருதுக்கு அப்றோ அவுங்க வந்துட்டு ஒரு பூப்பெய்ருதல்னா என்ன அப்டிங்கறதுலேந்து எல்லாமே வந்துட்டு நம்ப சொல்லி குடுக்கணு ஒவ்வொர்த்தர்ட்ட எப்டி பழ கணுங்கறத இதெல்லா சொல்லி் குடுக்காம நம்ப அமைதியா இருக்கறுனாலதா பிள்ளைங்களுக்கு பல பரச்சனைகள் வருது இல்லையா
ஆமா ந சொல்ற மாரி பாத்தாக்கா அப்புடிதா இருக்கு ஏன்னா முன்னாடியே நம்ப வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லி குடுக்குறது ஏன்னா இத வந்து என்னுடைய பே என்னுடைய கணவருடைய அக்காவுமே இந்த இத சொல்லி குடுத்துருக்காங்க எனக்கு ஏனா இப்ப வந்து அ ம் பெண் பிள்ளை அப்படின்றதுனாலே இத சொல்ல கூடாது அத சொல்ல கூடாது அப்டியல்லா இருக்க கூடாது செல விஷயங்கள வந்து கண்டிப்பா வந்துட்டு நீ பாப்பாவுக் சொல்லி குடுக்குணு அதாவது இப்பயே நீ அவளுக்கு ஒரு ஒரு சில விஷயங்ள கண்டிப்பா நீ சொல்லி குடுக்கணு அப்டின்றதையு சொல்லியிருக்காங்க அதாவது யாரும் மேல கை வச்சு பேச கூடாது அ ரெண்டாவ்து இந்த அ சொல்றது பூப்பெர்து அதெல்லா சொன்னீங்க இல்லையா அதுவுமே அவுங்க சொல்லிருக்காங்க எல்லாமே நீங்க வந்து சொல்லுங்க சொல்லி குடுக்கனு இப்பயே சொல்லி குடுங்க யாருகிட்ட பேசனு யார்ட்ட பேச கூடாது அப்டின்ற மாரியெல்லா சொல்லி் குடுங்க அப்டின் சொல்லிருக்காங்க அஅது மாரியான ஒரு செயல்பாட தா நானும் பண்ணலா அப்டின்ருக்கற
நிச்சியமா அதெல்லா பழக்கப்படுத்தி குடுங்க அதே மாரி வீட்ல வந்துட்டு நம்ப வந்து நம்ப கணவர வந்து நம்ப மரியாதயா சொல்லணுங்கறது என்னோட எதிர்பார்ப்பு நம்போ வந்துட்டு இந்த காலத்துல எல்லாரு அன்யோன்யமா இருக்கோ நானுமே ஆரம்பத்துல வா போன்தா கூப்டுட்ருந்தே ஏனா ஒரே வயது நல்லா பழகிருக்கோ அப்டிங்கறதனால வாபோன் கூப்ட்டே ஒரு கட்டத்துல என் பையன வந்துட்டு அப்பாவ வந்துட்டு வாங்க போங்கன் கூப்புண்ணுங்கும் போது என்ன நெத்தில அடிச்ச மாதிரி கேட்டா நீ கூப்புரியாமா என்ன மட்டு யா சொல்றன்னு அப்பதா எனக்கு தோணுணுச்சு நம்ப ஃபஸ்ட்டு மரியாத குடுக்கணு அப்பதா நம்ப பிள்ளையு குடுப்பாங்கன்னு அந்த மாதிரி விஷயங்கள்ளா நம்ப பழக்கம் பண்ணணுண் நா நெனச்சுக்றே இது என்னோட பாடம்
ஆமா கண்டிப்பா அதே மாரிதா என்னோடைய நானுமே என்னோட கணவ கணவரயுமே நா வந்துட்டு அ நா வாங்க போங்க அப்டின் சொல்லாத ஒரு சூழ்நிலை வந்து என் பிள்ளைகளும் வந்து அந்த ஒரு பாடத்த கத்துக்க மாட்டேங்கறாங்க அதா நம்ம என்ன சொல்றோ அப்டின்றத பாத்துட்டு அவுங்களு அதையேதா பயன்படுத்துறாங்க அந்த வார்த்தைகள சும்மா சாதாரணமா அவுங்கள அடிச்சு பேசணோ அப்டின்னாவே அது நா எப்டி அவுங்க சும்மா அடிச்சு பேசுறனோ அது மாரி அவுங்களு அடிச்சி பேசணு அப்டிங்கறாங்க
சரியா சொன்னீங்க அடிச்சு பேசுறத விட சொல்லல வீட்டுல விருந்தாளிலா யாரா வந்தா எம்பையன்னு சின்ன வயசுல அம்மா அப்பாவ அடிக்கிறாங்கன்னே சொல்லிறா
ஆமா அது வந்து அவுங்களுக்கு என்ன நடக்குது அப்டின்றது தெரியில எதோ அவங்க வந்து அ சும்மா சாதாரணமா எ எ கணவர் வந்து மேல சும்மா தட்னா கூட போய்ட்டு இவுங் போய் சொல்லிற்றாங்க அப்பா அம்மா சண்ட போட்டுக்குட்டு இருந்தாங்க அப்டின்ற மாரியே போய் சொல்லிற்றாங்க
அது நம்ப விளையாட்டா பன்றத அவுங்க இன்னும் புரிஞ்சுக்குல அதையே நம்ப வந்து நம்ப்ளோட தவறுதா
நம்ப்ளோடய தவருதா கண்டி ப்பா நம்ம புள்ளைகளுக்கு நேரா வந்து இந்த மாரி விஷயங்கள பண்ணகூடாதுங்கறது நா கத்துகுட்ட ஒரு பாடம் அது
அதே மாதிரி ஆனா வந்துட்டு செலவுலா என்ன கேட்டாலு நம்ப கொழந்தைங்களுக்கு ஒடனே வாங்கி குடுக்க கூடாது ஏனா அடம்புடிச்சி கேட்டுட்டா நா ஒரு சில நேரத்துல நா வாங்கி குடுத்துர்ற அடுத்த நேரத்துல கைல காசு இல்லாதப்பயு அது வேணு அப்டின்ட்டு ரொம்பவே பிடிவாதம் புடிச்சு வாங்குறாங்க அந்த மாரி விஷயங்களா நம்ப இனிமேலு பண்ண கூடாது அதா நா நெனச்சிட்ட ஏனா இருக்குறது இதா இது புரியல இந்த புள்ளைக்கி வேணுங்கற மாதிரி அழுவுறாங்கங்கும் போது அது இதுல்லாமே நம்ப ஃபஸ்டு திருத்திக்கணு ஏனா கொழந்தைங்களுக்கு என்ன சொல்லி குடுக்கணுங்கறது முன்னாடி நம்ப அம்மாவா நம்ல நெறையா திருத்திக்க வேண்டியதுருக்குல்ல
கண்டிப்பா கண்டிப்பா
நிச்சயமா வந்துட்டு இன்னு நெறையா வி அ சொல்லுங்கம்மா
சொல்றா மாதிரி வந்து செல விஷயங்கள் வந்து கொழந்தைங்க கேக்குறாங்க அப்டின்னா நம்ம அப்ப கண்டிப்பா வாங்கி குடுக்கவே கூடாது அப்படின்றதயு நானுமே தெரிஞ்சுக்கிட்டே ஏன்னா அதோடைய காசோட அருமையா இருக்கட்டும் அல்லது அது எப்படி நம்ம வந்து ச கஷ்டப்பட்டு கொடுக்றோ அப்படின்றது கூட அந்த கொழந்தைக்கு தெரியலங்கிறதுதா ரொம்ப ரொம்பவே மன வருத்தமா இருக்கு ஏன்னா அவங்க அவங்க என்ன நெனைக்கிறாங்க ஓ இத கேட்டா இது கெடைச்சிடுது அப்ப இது உடனே வேணு இப்ப என்னோட கொழந்தைய பாருங்க இப்ப எங்கயாச்சு கெளம்பனும்னா உடனே அடந்தா புடிக் குறாங்க நா அங்க போகணு எனக்கு இது வேணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் புடிக்கிறாங்க
தூக்கி போட்டு ஒடச்சிறாங்க இல்லையாம்மா அது எனக்கு ரொம்பவே வரு த்தமா இருக்கு நம்ம எதாவது அதட்னோம்னா கைல எந்த பொருளு இருக்காது வெல கூட உள்ளதா கொறச்சு உள்ளதா அத பத்திலா சிந்திக்கல ஒடனே தூக்கி போட்டு ஒடச்சிட்டு அவங்களே ஒடச்சிட்டாங்க இன்னைக்கு காலயில கூட ஒரு வெளயாட்டு ஜாமான அவங்க ஒடச் சது கூட எனக்கு அதுக்கே கோவப்படுறதா என்ன பண்றதுன்னு தெரியல அடுத்து ஒடச்சதுக்கு நீ வேற புதுசா வாங்கி கொடுன் வேற உக்காந்துட்டு அழுவுறாங்க
அதுதா நம்ம நம்மல்லருந்துதா வந்து பிள்ளைங்க வந்து இப்படி வந்து ஒரு இதா ஆயிட்டாங்க அப்டின்னுதா நானு நெனைக்கிறே என்னன்னா பேரன்ட்ஸ் எங்க வீட்லயுமே காலயில பாத்தீங்கன்னா ஒரு அவுங்க அத்த வந்து ஒரு செஸ் போட் வாங்கி குடுத்திருந்தாங்க அ இவுங்க ரெண்டு பேரு அக்கா தங்கக ரெண்டு பேரும் சண்ட போட்டுக்கிட்டு அந்த செஸ் போர்ட புடுச் ஒடச்சிட்டாங்க அது வந்து நல்ல நல்ல அம் எப்டி சொல்றது நல்லத ம் மலிவ மலிவான பொருள்ன்னு சொல்லி அ உயர்ந்ததாவே வாங்கி குடுத்திருந்தாங்க அதையே ரெண்டு பேரு சண்ட போட்டுக்கிட்டு உடைச்சிட்டாங்க எனக்கு அது ரொம்ப செரமமா போயிடுச்சு ஏன்னா ஒரு பொருள் வாங்கறதுக்குங்கிறது பாத்தீங்கன்னா எவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம வாங்க வேண்டியதா இருக்கு அப்டி இருக்கும் பொழுது அவுங்க இந்த மாரி பண்றாங்கன்றது உண்மையா ரொம்ப மனசு காலையிலே அவ்ளோ கஷ்டமாயி அடிக்கிறதா திட்றதா இல்ல என்ன செய்யறதுன்றது மாரி நா கொஞ்ச நேரோ கொழம்பி போயி நின்ன
நிச்சயமா நீங்க சொல்றது ரொம்பவே சரிதா ஏன்னா அவுங்க எதிர்காலத்த பத்தி நம்ம பெரிய அளவுல திட்டம் போட்றோ அவுங்களோட எதிர்காலத்துக்காக தா நம்ம வந்துட்டு ரொம்பவே ஓடி ஓடி ஒழைச்சிட்டு இருக்கோ புரிஞ்சுக்கிற தன்ம இல்லயேங்கம் போது சில நேரங்கள்ல எனக்குமே மனம் உடஞ்சு போயிடுது ஒரு சாப் சாப்பாடு சாப்ட மாட்டேன்னு வீசறதா இருக்கட்டூ அடம்பிடிக்கறது இதெல்லா நம்ம மாத்த முயற்சி பண்ணனு இதெல்லாமே நம்ப வந்துட்டு நம்ம தனி குடுத்தனமா இருக்கைல நம்ம கணவர் நம்ம என்ன பண்றமோ அதுதா நம்ம பிள்ளைங்க பாத்துட்டு அப்டியே பண்ணுதுங்கிறது என்னோட கருத்து சரியா இல்லையான்னு கூட ஆனா தெர்ல
கண்டிப்பா அதுதா உண்மை அது மாரி கொழந்தைங்களுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம வந்து நம்ம குழந்தைகள் தான அப்டின்னு சொல்லி துணி ஆடைகள மாற்றவே கூடாதுங்கிறது ஒரு செயல்பாடவே இருக்கு ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம ஓ இது வந்து யாரு வந்தாலு யார் இரு ந்தாலு நம்ம இந்த மாரி மாத்திக்கலா அப்டின்ற ஒரு மன மனப்பக்குவத்துக்கு வந்தர்றாங்க அ தி நம்ம திரும்பவு அடுத்து அழைப்புல நம்ம அத பத்தி பேசலா
நிச்சயமாங்க நன்றி
நன்றி